ஹலோ?
ஆ சொல்லுங்கப்பா.
கேக்குதுங்ளா?
ஆ கேக்குது கேக்குது நல்லார்கிங்களாப்பா?
நல்லார்க்கே நீங்க எப்டி
நல்லார்க்கிங்ளா? ஆ நா நல்லார்க்கே. நீங்க நல்லார்க்கிங்ளா? சாப்ட்டிங்ளா? சாப்ட்டிங்ளா?
ச்சு நீங்க சாப்ட்டிங்ளா?
த்தியானோ சாப்ட்டேங்க இப்பதா சாப்டேங்.
சே சே நா இன்னி க்கி வந்து அ சாம்பாரு கேரட் பொரியலு.
சரிங்க சரிங்க நானுப் ம் பட்டாணிக்குருமாங்க.
செரி.
ம்.
எப்டி இருக்கு அங்க கிளைமெட்டு?
இங்க இப்ப வந்து மழ வர மாரிதா இருக்கு அங்க எப்டி இருக்கு?
இங்க நெருப்பா இருக்குங்க.
ம்.
பயங்கர வெயிலா இருக்கு.
ஆ இங்க பரவால்லாம இருக்கு இங்க ரொம்பல்லா வெயில் இல்ல.
சரி சரி.
எங்கக்ரியா வந்து கொஞ்சோ கூலிங்கா தா இருக்கு. உங்க ஏரியா ஹீ ஹீட்டாரு
ஆமா எங்க ஏரியா வந்து ரொம்ப ஹீட்டு இந்த கடல் எல்லா இங்க பக்கத்துலியே இருக்கா
அ கடல் பக்கத்துல இருந்தா ஹீ ட்டாதா இருக்குமா உங்குளு
ஆமா ஹீட்டு தா ஆவு சூரியன் தா டைரக்ட்டா கடல் மேல அடிக்கிறாரே. அ நம்ம ஸ்கூலுக் கல்லா அந்த பக்கந்தா போகணு வர்ணுங்கும் போது ரொம்போ சூடா இருக்கு அப்டியே வீட்ட விட்டு எறங்கி பசங்களுக்கு மத்தியானந்தா ஸ்கூல் விட்றாங்களா இவு ஃபுல் டேவே அவ்ளதா மத்தியானொ நம்ம எறங்கி போகும்போது அப்டியே நெருப்
நீங்கதா போய் கூட்டுவருவிங்ளா பிள்ளைங்ள ஸ்கூல்ல போயி? ம்
ரண்டு பேர் ரண்டு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. டூ வீலர்ல தா.
அ ஸ்கூட்டில போய்ருவீங்க. ரெ
அ அ காம்மா.
ம் பரவால. அப்ப கிளைமேட் வந்து கொஞ்சொ இதாதா இருக்கு உங்களுக்கு காத்தடிக்குமா அதிகமா ஒங்கூர்ல
காத்து பயங்கரமா இருக்கும் காத்து வந்தாலு மழ வந்தாலும் வெயில் அடிச்சாலு எல்லாமே இங்க அதிக
எல்லா எஃபெக்ட் இருக்கு அந்த கடல் பக்கத்துல இருக்கறனால அந்த காத்து அடிக்க அடிக்க உங்களுக்கு அந்த காத்து வரு இங்க எங்களுக்கே வருதே காத்து இந் சைடே வருதே ம் ப்ப ஒங்களுக் இருக்கு
ஆமா காத்து நல்ல காத்தா இருக்கும் எ நைட்டு இருந்தம்னா அ சும்மா
கூலிங்கா இருக்குமா ஹீட்டா இருக்குமா அந்த கடல் ருக்
வெயிலோட ஹீட் அதிகமாதா இருக்கும் வெயில் இருக்குல்ல அது டக்குன்னு இதாகாது நமக் காலைல ஏழு மணிக்கு பைப்பு தொறக்கும் போதே நல்ல சூடாதா தண்ணி வருது அ ஆமா இது அ நைட் டைம்ல
நல்ல தண்ணி இருக்குமா உப்பு தண்ணி இருக்குமா பைப்புல்லா தண்ணி வரு
நல்ல தண்ணிதா எ கடலுக்கு நைட்டுக்கா போகும்போது நல்லாருக்கு கொஞ்சோ அந்த காத்து ஆமா ஆமா நைட் ல போய் ஒங்க உக்காந்துருப்போ
ம் நாங்க வந்திருக்கங்க கடல் சைடெல்லா அங்க வந்து ரூம் எடுத் தங்கம்போது பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல தண்ணி போறளவுக்கு உப்பு தண்ணியாதா இருக்கு நம்ம குளிச்சாலுமே ஒ அந்த காத்து பட்டு உப்பு உப்பு மாதிரி ஆயிருது அத ஏ அப்டி உங்களுக்கு அப்டிதா இருக்குமா
இங்க நாங்க குளிக்க மாட்டோமே
இல்லாப் இல்ல
ஆமா நீங்க சொல்ற மாதிரிதா நம்ம கடல்ல வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு போனா இன்னொரு வாட்டி குளிக்கணு ஏன்னா அது நீங்க சொல்ற மாரி உப்பா அந்த மாதிரிதா இருக்கு
அப்டி இல்ல நம்ம நார்மலாவே அந்த ஏரியால இருந்தாலே அந்த உப்பு காத்து நம்ம மேல பட்டு ஒரு மார் பிசுபிசுப்பு தன்மையா இருக்குது இருந்து
ட்டே இருக்கு ஆமாமா ஆமா அது உண்மதா
அது உங்களுக்கு அப்டி இருக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி
ஆமாங்க அப்டிதா இருக்கு அதா சொல்றேனே அது உண்மதா அப்டின் சொல்றனே ஒரு ஒரு இரும்பு பொருள் ஒன்னு வச்சுக்க முடியாதுங்க டக்குன்னு துரு புடிச்சிருது
அப்புடியா நாங்க ஒரு மூணு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோ அப்ப பாத்தீங்கன்னா ரூம்ல தங்கிருந்தோ குளிச்சு முடிச்சதுக்கப்பறொ பாத்தீங்கன்னா அந்த தன்மை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அதத்தா கேக்குற நீங்க அந்த ஏரியாலேயே அந்த சைடே இருப்பீங்க போல அதனால உங்ளுக்கு து அந்த ஃபீலிங் இருக்கானு கேக்குறே இருக்கு அந்த மாரி இருக்கு உங்களுக்கு ம் ஆனா பைப்ல நல்ல தண்ணி வரு உங்களுக்கு
ஆமா அது பாலாறு தண்ணின் சொல்லுவாங்க
ஆ அந்த ஒன்னு பிரச்சன இல்ல குடிக்கிறதுக்குல்லா உங்களுக் மினரல் வாட்டர் வாங்கி வச்சுக்கவீங்களா ஆர் ஓ போட்டு வச்சு
ஆர் ஓ போட்டுருக்கோ
ஓ
ஆனாலு இங்க குடிக்கிற தண்ணி நல்லாதா வரு
அப்புடியா செரி செரி குடிக்கிறக்கு நல்லாதா இருந்துச்சு ஆனா வந்து அங்க வ இது இருக் க்கிறதுக்குதா கொஞ்சொ செரமமா இருந்துச்சு அதா இங்கேல்லா எப்டிதா இருக்காங்க அவங்க செட் ஆயிடுது உங்களுக்கு அப்டியே ம் பழகிருச்சு உங்களுக்
ஆமாங்க அந்த ஊருக்கு ஏத்த மாரி நம்ம பழகிக்க வேண்டியதா
ஆமாங்க ஆமா ஆமா நீங்க எப்டி இப்ப ஒன் இது நேட்டிவே அதானா இல்ல கல்யாண ஆகி போய் இருக்க ஊரா அது
இல்ல என்னோட நேட்டிவ் வேற எ வீட்டுக்காருக்கு வேல இங்க
ஆ அனுப்
இங்க வந்து அப்படியே செட்டில் ஆயிட்டோ அப்படியே பசங்களுக்கு ஸ்கூலு இங்க செட் ஆயிடுச்சு எதோ ஒரு பண்டிகை எதோ ஒரு விசேஷ அப்டினாதா நாங்களு ஊர் பக்க போவோ
வீங்க ம் அவ்ளதா அப்பற என்னா செய்யுறது ம்
இந்த மாரி போவோ
ம் அத பங்க்ஷனுக்கு எதாவது திருவிழாஅ வேற எதாவது து முக்கியமான பங்ஷன்னா போய்க்லா வந்துக்லா ம் சர் சர் சர் கொழந்தைங்க நல்லா படிப்பாங்களா நான் அதே ஊருதாங்க இப்போ கல்யாணயி வந்திருக்கே எங்க ஊர் வேற ஊரு கல்லானாயி வந்துருக்குறது வேற ஊரு
ஓஹோஹ நாங்க ஒரே ஊர்க்காரவங்கதா அ ஒரு ரெண்டு தெருத்தள்ளிதா அவர் வீடு
சர் சர் சர் சர் நாங்க ஒரு அர மணி நேர டிஸ்டன்ஸ்ல இருக்கோ ரெண்டு பேத்துக்கு எங்கக்கெல்லாமே எங்க ஏரியால வந்து கொஞ்சோ ஓரளவு கூலிங்காதா இருக்கு மல சைடு வாங்க கொஞ்சோ அதனால வந்து கொஞ்சோ நல்லா கூலிங்கா இருக்கு எல்லா பக்கமு வெயில் இருந்தாலு இங்க கொஞ்சோ கூலிங்கா இருக்கு நல்லாதா இருக்கு இங்க இருக்குறதுக்கு ம் ம் ஆமா ஆமா ஆமா ரொம்ப குளுரு ரொம்ப குளுரு
இங்கேயுமே குளிர்கால வந்துட்டா ஒரே பொகயா இருக்கு அதான் நா சொன்னனே இங்க எதா இருந்தாலு அதிகமாதா இருக்கு
ஆ
அடே அந்த திடீர் திடீர்னு ஒரு மழை வரும் பாருங்க நானும் என் ஃப்ரெண்டு அப்படியே வண்டில போகும்போது பல்லடிச்சுக்கிட்டே போவோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே மழ காத்து காத்தோட சேந்து வந்து மழ வரு
ஆ அடிக்கடி மழ வரு அங்க கா இது கடல் இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி மழ வருமா மழ வராதா திடீர்னு வரு ம் சர் சர் உம் அங்க நெறைய இதெல்லா இருக்கா ஃபிஷ்ல்லா கிடைக் இவ்ளோ நெறையா மீன்
ஆமாங்க அதெல்லா நல்லாவே கிடைக்கு ஃபிஷ் எல்லா கிடைக்கு டெய்லி ஆமா நாங்க சாப்டுவோ எப்பயு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்டுவோ
கருவாடு கெடைக்குங்க
ஆ கருவாடு கெடைக்கு
ஆ சர் சர் சரி அவங்களுக்கு அதயே சாப்ட்டு ரெண்டு நாள் மூண் நாள் எப்டியு வாரத்துல சாப்ட்ருவீங்க மீனு
ஆமா ஒவ்வொரு வார ஒவ்வொரு டைம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் சாப்டுவோ ஒவ்வொரு வார எடுக்கவே மாட்டோ சண்டேஸ் மட்டுதா நான்வெஜ் சாப்டுவோ
ஆனா உங்களுக்கு அது சாப்ட்டே இருக்கிறதுனால சாப்டாம இருக்கவு முடியாது ஃப்ரெஷ் மீன் தான கெடைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு சாப்ட் றதுக்கு ம் ம் ம் சர் சர் சரி நாங்க வந்திருக்கோ வந்து அங்கால மீன் வாங்கிட்டு வந்திருக்கோ அந்த ஏரியாலல்லா கடல் இருக்க ஏரியாலல்லா வாங்கிட்டு வந்திருக்கோ அங்க இருந்து ஒரு ஐஸ் பாக்ஸ்ல போட்டு இங்கந்து எடுத்து வந்திருக்கோ நல்லா இருந்துச்சு அங்க இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம இங்க சமைச்சு சாப்படுறது இங்க விக்கிறதை விட அங்கருந்து வாங்கிட்டு வரது நல்லாருக்கு
ஆமா
நாங்க ஒரு ரெண்டு தடம் வாங்கிட்டு வந்தோ நல்லா இருந்துச்சு அப்போ நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாவே சாப்டுவீங்க பரவால்ல உடனே புடிச்சு ஆ சீப்பாவு இருந்துச்சு கொஞ்சோ ஆ ஒடனே நீங்க பிடிச்சு ஒடனே சாப்பிடறதுனால அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு கடல் மீனு ம் இந்த மீன்லா சாப்ட மாட்டீங்க நீங்க கடல் மீனே சாப்ட்டு பழகிடீங்க
ஆமா அந்த பாக்ஸ் மீனா ஐஸ் மீனு அந்த மாரிலா இல்ல இங்கே அதாவது எப்படின்னா அ என் பொண்ணுக்கு ஸ்கூல் போற வழியில இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏரி இந்த பிரிட்ஜ்ல அப்படியே சுத்திட்டு இப்படி என் பொண்ண கூட்டிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம கடல் வழியா தா வரணு
அப்டியா அப்டியே வரும்போது வாங்கிட்டு வந்துருவீங்க
அந்த வந்து நம்ம கடல பாப்போம் அந்த ஏரியும் அந்த கடலும் வந்து அந்த பாலத்து கடியில ஒன்னா சேரும்
ஆ
அந்த மாதிரி சேந்து இருக்கும் அப்போ மழலாம் வரும்போது அந்த ஏரி தண்ணி எல்லா மேல பிரிட்ஜுக்கு மேல வரும்
ம்
அந்த அந்த ஓரமா நிக்கிற அந்த படகுல்லா அதெல்லா மேல வரு அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க இந்த கடலையு அந்த ஏரியவு வந்து எணச்சிருவாங்க அது பேரு ஏதோ சொல்லுவாங்க முகத்துவாரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி அத வந்து எணச்சிருவாங்க அப்ப அந்த கடலும் அதுவும் வந்து சேந்து சேந்து அந்த தண்ணி வந்து ஈக்வலாகி பிரிட்ஜுக்கு கீழ எறங்கிடு இல்லன்னா பாலத்து மேல வந்துரு தண்ணி
அப்டியா ம்
ஆமா
வித்தியாசமா இருக்கே கேள்விப்பட்டது இது ஏரிதண்ணி கடல் தண்ணி ஒன்னா சேக்குறது
ஆமா அது இந்த ஊர்ல இருக்குதாமா அந்த மாதிரி
பக்கத்திலே தா இருக்கீங்களா வீடு கடல் பக்கத்திலயேதா வீடு
ஆ ஒரு கால் மணி நேரம் டிஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களே
ஆ செ ஆமா கொ தள்ளி இருக்கிறதா நல்லது திடீர்னு ஏதாவ்து ஒண்ணுன்னா நமக்கு பாதிக்குமே
அ மன்ச்சிகிங்க சுனாமிய சொல்றீங்ளோ
ஆ சுனாமி இல்ல பொதுவாவே புயல் இதல்லாம் வந்துச்சுனா பா பக்கத்துல இருந்தா ரொம்ப காத்தடிக்குமே அதுக்கு சொல்
ஆமாங்க பாண்டிச்சேர்ல வந்தா கூட இங்க தாக்குது என்ன பண்றது
ஆ ம் அதுதா சொல்றேன் பக்கத்துல இருந்தா ரொம்ப காத்து வரும் நம்மளால இருக்க முடியாதே அத கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லையேன்னு பாத்
ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தா ஆமா ரொம்ப இங்க நாங்க தள்ளி இருக்கும் போதே அ நாங்க இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு பெரிய புயலு அஞ்சு நாள் இங்க கரண்ட் இல்லாம ஃபோன் நெட்ஒர்க் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்ப கொழந்தைங்க இல்ல ஆமா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் நைட்டு படு க்கும்போதெல்லா அந்த கடல் சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது பயமா இருந்துச்சு இந்த ஊருக்கு ஷிப்ட் ஆகி நாங்க வரும்போது அ பக்கத்திலேயே கடல் இருக்குன்னு சந்தோஷமா சொன்னாங்க ஆன எனக் கடல் நெனச்ச உடனே சுனாமிதா ஞாபக வந்தது
சுனாமி சுனாமி ஞாபொ வரும் இந்த புயல் வந்துச்சுன்னா அப்பவும் அந்த காத் த்தடிக்கும்ல அதுவும் கொஞ்சம் இதாத்தா இருக்கும் கடல் பக்கத்துல இருக்கது பயமாதா இருக்கும் ம் இப்ப ஒங்களுக்குல்லாம் பழகிச்சு அந்த சவுண்டு அதல்லாம் ம் பரவால்ல ம்
எல்லாருக்கும் அவங்கவுங்க இருக்க எடம்
பழகிரும் ஆஹ் ஸ்பெஷல் தான் யாருக்குமே அடுத்த இடத்துல இருக்குறதும் நம்ம இடத்துல இருக்குறதும் நமக்கு ஸ்பெஷல் தான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க எங்க ஏரியா கூலிங்கா இருக்கும் நல்லா இருக்கும் அது மாதிரி நீங்க இருக்கிற எடோம் உங்களுக்கு நல்லா பழகிடுச்சு
ஆமா ஆமா
நாங்க இருந்து பிறந்த ஊர்ல கொஞ்சம் ஹீட் தான் அது கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும் இங்க கொஞ்சம் கூலிங்கா தான் நல்லாதான் இருக்கும் இந்த ஏரியா மழை சைடு கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதுனால நல்லா இருக்கும் கிளைமேட் நல்லா இருக்கும் ம் தெரி
கொஞ்சொ சமைக்கனும் நா சமச்சிட்டு மட்டும் வந்துடடும்மா ஓகே பாய்